லோ வணக்கம்
என்ன பண்றீங்க நல்லாருக்கே நீங்க
நல்லாருக்கே சூப்பராருக்கே
சாப்டாச்சா
சாப்ட்டாச்சு
அவ்ளோதா படுத்து தூங்க வேண்டியதுதான்
இல்ல துணி தொவச்சதெல்லா நெறய இருந்ததா அதெல்லா மடிக்கணு
அத ஏன் இப்ப பண்றீங்க ஒரு ச ஈவினிங் பண்ண வேண்டிதானா
ஈவினிங் தான் சமைக்கிறது சில டைம் சரியா போய்டுதுல்ல
அதா அதான்
நாளேலருந்து ஸ்கூல் ஆரமிக்கிறாங்ளா அதனால இனிமே ஈவினிங் டைமன்னு வந்து ஆக்குபெய்டு தான்
சேரி அப்ப என்ன பண்றது செஞ்சு தா ஆவணும்
ஆமா நாமதா செய்யணும் வேற யாரு செய்ய மாட்
ஆமா டைம் ஆயிடுச்சுல அதா எப்போவுமே என்ன எட்டு மணிக்கு சாப்ட்டு படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க
சாப்டுறதுெல்லா சாப்ட்டாச்சு படுக்குற வேலதா பெண்டிங்
ஆ ஓகே ஓகே நானு இப்ப ஏழு மணிக்கே சாப்ட ஆரம்பிச்சுட்டேன்
ஏழு மணிக்கே வா நைட்டுப்ப பசி எடுக்கல
பசி வச்சு தண்ணி குடிச்சுக்குவேன் ஓ தூங்கும் போது
கீழ கடமுடாங்கு மே
பழகிடுச்சு ஹாஸ்டல்ல இரு இருந்தனால அந்த டைமுக்கு எதுவுமே எதுக்கு வாங்க முடியாதுல போயி வீடு வீடு இதான் எப்படி வேணா சாப்புடலாம்
கரெக்ட்டு தான்
அதனால பழகி போச்சு அதனால நைட்டுல கூட தூங்கும் போது என் வயிறு எம்டியா இருக்கு இன்னு சொல்லுவாங்க
அவங்க சொல்டுவாங்க நம்மளால இருக்க முடிலயே பழகி போன விஷயத்த மாத்த முடியலல்ல
அத நாம ஃபுல்லா லோட் பண்ணிட்டு நல்லா தூங்கண அப்றம் தூக்க சொக் அப்றம் ஒரு ஃபுல் லோட் பண்ணாதா போடா வெயிட், வெயிட் ஏறுனா என்னதா வெய்ட்டு ஏறுனா ஏறிட்டு போது நல்லா தூங்குவோம்
அதுதான் முக்கியம்
ஆமா அவ்ளோ தா இப்ப வெயில்கால முடிஞ்ச்சு இன்னும் குளர் காலம்தா சும்மா தூக்கம் தொக் ட்டு சொக்கி எடுக்கும்
என்னப்பா பண்றது
ஆமா வெய காலம் வருதுனு குளுர் காலத்த எதிர்பாத்தா அது அதுக்கு மேல இருக்குது
ம் ம் வெயல் வருது வெயல் வருது வெயில் முடிஞ்சு போச்சு அடுத்து குளுர் வருது குளுர் வருதுன்னு
குளிரு மறுபடியும் எப்படா சம்மருன்னு பாக்குறேன் வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது
ஆமா நாள் வேகமா ஓடிருது ம் ம்
என்ன சமயலு
என்ன சமயல் சாம்பார்
ஓகே ஓகே இங்க மஸ் இங்க மஸ்ரூம் கிரேவி
பரவாயில்லயே ம் ம்
நாங்க தா நான்வெஜ் சாப்ப மாட்டோம்ல அதான ரைஸ் தா யாரு சப்பாத்தி சேத்து இது பண்றது
ஓ
ரைஸ் சாப்டாதா ஒரு தூக்கொ அடி மதமா இருக்கு சப்பாத்தி சாப்டா தண்ணிய குடிச்சு ஆவணு
அதுவு தா
ஆ சப்பாத்தி அதிக எடுத்துக்குறதுல்ல இப்போ ஃபுல்லா ரைஸ் தா நைட்ல
ம் ஹும்
அப்போ தா அந்த தூக்கொ என்னன் தெர்ல ரைஸ் ஒயிட் ரைஸ் தா
ம்
நீ நீங்க பிரியாணி ரைஸ் நெனச்சீங்களா
இல்ல இல்ல இந்த வெரைட்டி ரைஸ் சொல்லுவாங்களே ராகி அது இதுன்னு
அதெல்லா சாப்ட முடியாது
அதெல்லா கொஞ்ச தா சாப்ட முடியு அதெல்லா பசிக்கி தாங்காதுப்பா தூக்கமு வராது அப்புற நடுசா நடுசாாமத்துல வயிறு இழுத்துக்கு வயிறு இழுத்துக்கு
அதா சொன்னே வயிறு நெம்ப சாப்ட்டா தா நமக்குல்லா தூக்க வரு அந்த அர வயிறு இருக்கு காள் வயிறு
கவுனி அரிசி இருக்குல்ல
ஆ
அதெல்லா ட்ரை பண்ணே ஆனா சாப்டவே முடியில
அதெல்லா செட் ஆவாதுப்பா
அ வேல செய்ணு ஒழுங்கா நாம எங்கே ஒக்காந்தே இருக்குறோ எங்க வேல செய்றோ
கரெக்ட்டு தா அந்தந்த டைமிங்க்கு ஏத்த மாரி நாம சாப்பிட்னு அது நம்பளால முடியாது
கண்டிப்பா
சோ அப்ப என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு போயிர்னு
அரிசி சோறு தா
கரெக்ட் நமக்கு அதுதா
கண்டிப்பா
அப்பப்ப வேணா டிஃபன உள்ள வுட்டுக்குலா பட் அனா சோறு தா முக்கியொ
சில நேர் சாப்பாட கொறச்சிட்டு பொரியல் மாரி பண்ணுவாங்க அப்போ வந்து ஃபுல்லா பொரியலா போட்டு சாப்புட்றது சில நேரோ ஒன்லி அரிசிய எடுத்துக்குறது கொழம்ப பொறுத்தது
கரெக்ட் தா ஒரு கொழம்பு கொஞ்சோ பொரியல் இருந்ததுன்னா பொரியல் கொஞ்சொ கடிச்சிட்டு சாப்பலா இல்லைன்னா வெறு ரைஸா போற மார்ருக்கு கார்போஹைட்ரேட்ஸா இருக்கு
ஆமா அதுதா ஓவர் குளூக்கோஸ் ஆவுது அப்புறோ கொல கொலஸ்ட்டால் வருது
அ அ
அது வாக்கிங் போலா பாத்தா ஒ ஒரு நாள் போனே என்னன் தெர்ல ஒடம்பு வரு மாரி இருந்தே ஃபங்கஷன்ல சாப்ட்டு செட் ஆகலன் நெனைக்கே ரெண் நாள் வா நீ போல
இதுதா அதா போனா போவணு இல்லைன்னா போவாம கம்முனு என்ன மாரி இருந்துக்கணு
இல்ல எவ்ளோ போலான் பாத்தே ஃபங்க்ஷன்ல சாப் டது ஏதோ சேர்ல ஒரு மாரி வாமிட் வர மாரியாவே இருந்துச்சு
இந்த ஃபங்க்ஷன்ல்லீலா போட்ற சாப்பாட்ல சோடா சேக்குறாங்க எ நமக்கு தெரியாம என்னன்ன என்னென்ன சேக்குறாங்களோ தெர்ல
ஆமா டேஸ்ட்டு கொசராவு
ம் ம்
செரி என்ன பண்றது அப்றோ அவ பொழைக்கணுமில்ல அப்ப அடுத்த கல்யாணத்துக்கு நாலு பேர் கூப்டுவா
ஆமா ஆமா அந்த டேஸ்ட்டுக்கு கொசரோ
ம் ம் ஸ்டொமக் பெயின் ஆயிடுச்சு எனக்கு வேற
எனக்குதே இந்த விருந்தகல்லா சாப்ட்டு வந்தாவே ஒரு மாரி ஆ எப்டி சொல்றது ஒரு மாரி உப்பசமா இருக்கற மாரியே ஒரு ஃபீலிங்
ஆமா இவுங்க கூப்பறாய்ங்க இப்ப ஒரு ஐநூறு பேர் அப்டினா அதுக்கேத்த மாரி கொஞ்சமா சமைப்பாங் இவிங் கூப்புறாய்ங்க ரெண்டாயிர மூவாயிர டிக்கெட்டுக்கு
ஆமா
அங்க ஆறு மண் நேரத்துக்கு முன்னாடி காய்கறி எல்லத்தையு கட் பண்ணி வச்சற
ம்க்ம் ஏ நைட்டு டின்னருக்கு மதிய ரே மதியமே சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங் வச்சுக்குங்க
ஆமா அப்புறோ மூவாயிரோ பேருக்கு ரெண்டு சப்பாத்தினா ஆறாயிரோ சப்பாத்தி என்னாய் என்னைக்கு போட்றது
அதா
நம்ம வீட்ல அஞ்சு பேருக்கே ஒரு நாள்ள சப்பாத்தி சுட முட்ல
ம்க்ம் என்ன ரெண்டு மூணு சப்பாத்தியா வெக்கிறாங்க ஒரு சப்பாத்தி தான வெக்கிறாங்க
ஆமா அப்றோ மூவாயிரோ பேர்னா எத்தன சப்பாத்தி அவ சுடுவா
ம்
அதுக்குதா அந்த மாரி ஐட்டமே போடக் கூடாதுன்ருக்காங்க எல்லா ஏனா எ நா என்ன சொல்றாங்க ஆனா கரெக்டா அவுங்க சப்பாத்தி தா போட்றாய்ங்க
ஆமா அது இந்த ரொட்டி
சீக்கிரோ சாப்ட போறவனுக்கு நல்லது ஒரு நல்லது வந்துருது லேட்டா சாப்புட போறனா வெயில் இருக்கறது வந்துருது என்னாங்கயா உங்க லாஜிக்கா இரு
கரெக்ட்டு தா
அதுல தா பிரச்சன அது தா பிரச்சனயாட்ட நம்ம நேரமா சாப்புட்னு எப்பவுமே ஆறு மணிக்கு ரிசப்ஷன்லா போனாலு அஞ்சரைக்கே சாப்ட்ருவ நாலா
ம் ம்
சாப்ட வந்துட்டு போட்டுறாய்ங்க ஆமாப்பா கும்பல் கும்பல் தாட்டி வுனும்ள்ள எல் எல்லா ஒரு ஒரு சார சம்பரதாய மாயி போச்சி இப்போ வந்து ஒ உபசரிப்பு மாரி இல்ல
ம் ம்
அட கடமைய கழிச்சி வுட்றாங்க
ம் ம்
இதே காலம் மார மார மக்கள் மாரிக்க வேண்டியத்தா அந்த மாரிலா அடுத்த ஃபியூச்சர்லா சாப்பாடு லா இல்ல ஒன்லி டேப்லட்ஸ்னா எலைல டேப்லட் வச்சிருவாங்க
டேப்லட் வெக்க மாட்டாங்க
ம்
ம்
பத்திரிக்கைலே வச்சிருவாங்க பத்திரிக்க நீ இங்க இருந்தே வாழ்த்துங்க இந்தாங்க டேப்லெட்ட போட்டுக்கோங்க அப்டின்
ம்க்ம் அந்தளவுக்கு மோசமா போவாது
தண்ணிக்கு ஒரு தண்ணிக்கு ஒரு டேப்லெட்டு சாப்பாட்டுக்கு ஒரு டேப்லெட்டு முடிஞ்ச்சி வேல
எது அந்த காமெடி படத்துல வர மாதிரியா
ஆமா
கேக்கறதுக்கு நல்லாதா இருக்குது
தெர்ல வருமானு தெர்ல ஃபியூச்சர் எப்டி வேணா இருக்கலா சும்மா ஒரு வெளையாடுக்கு சொன்னே காய்கல்லா சந்தைல வாங்குவீங்களா க ம ம மளிகை கடையா
மளிகை கடையா அப்பப்ப எமர்ஜென்சிக்கி
ஓகே
அப்புறோ கொஞ்ச டைம் இருந்து வாங்குற மாரி இருந்தா சந்தையில போய் வாங்குவ எங்கேயு ப கடைல கூட ரேட்டு் கம்மியா இருக்குமாட்டுருக்கு சந்தைல ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க வாங்கவே முடில எதையு
சேரி சந்தைனா என்ன டேரக்டா வரு கடைனா கொஞ்சோ சுத்தி வரு
ம் எங்க மார்க்கெட்டு பக்கத்துல தா இருக்குது அதனால அங்க இருந்து வர்துக்கும் கடைக்கு வரதுக்கு பெருசா ஒன்னு டிஃப்பன்ஸ் இல்லதா
ம் ம்
அப்ப அப்பவு ஆட்டோலேயே போட்டு வக்கிறாங்கல்ல
ஆமா ஏகப்பட்ட பேரு ஆரம்பிச்சிட்டாங்க
ம் ஆ அ த டவுனுக்குள்ளல்லா அப்டியே சுத்திக்கிட்டே இருக்குது வண்டி
ம் ஆமா மூணு கிலோ நூறுவா அந்த மாரி சேல் பண்றாங்க பல்கா
அதனால அப்டிலா வாங்கும்போது நமக்கு கொஞ்ச பெட்டரா இருக்குது ஆனா நம்மள அந்த டைமுக்கு போய் வாங்க முடியாது இல்ல அந்த வண்டிய த்த போறோ அதெல்லா பாத்துக்கிட்டா ஒக்காந்துருக்க முடியு நம்ம அவசரத்துக்கு போவோ வாங்குவோ
ஆமா ம் நமக்கு கண்வீனியன்ட்டு எத்த மாரி வாங்கிக்க வேண்டியதா ம்
ஆமா ஆமா அப்ப அப்ப ஏது வசதியோ அத பண்ணிக்க வேண்டியதா
அதா ஆவட்டு நா இங்கே அங்கே எப்பவுமே வியாழக்கிழம சந்த லோக்கல்ல ஆனா நாங்க சந்தைக்கு போ மாட்டோ எப்பவுமே கடைல வாங்கிக்குவே ஏனா கடைல போனோம்னா அவுங்க மார்னிங் மார்க்கெட் போறாங்க அதனால அவுங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க மொத நாள் சொல்லி விட்டா
ம்
சேரிப்போ நம்மளாள ஒருத்த பொழச்சிட்டு போறானு அப்ப நா கடைக்கே போயிறது
இங்க டெய்லியு ஏனா எல்லாரு கொண்டு வருவாங்க காய்கறிய விக்கிறதுக்கு கு இந்த பக்க சும்மா மார்க்கெட் வியாபார அதிகமா போகு அதனால கொண்டு வாங்க மார் மார்க்கெட்டு கொண்டு போவாங்க டெய்லியு ஏதாவது காய்கறி அதனால கொஞ்ச சேல்ஸ் இருக்கு ஆனாலு நமக்கு ரேட்டு கட்டுபிடி ஆவல என்னப்பா அர கிலோனா அ நாப்பது ரூபா முப்பது ரூபானா எங்க இருந்து வாங்குறது ஒரு லோ ஒரு வேலைக்கு சமைக்கிறதுக்கு கூட ஒரு நாற்பது ரூபா போட்டு காய்கறி வாங்கனுமானு தோணுது
அதுவு இலமேலு மழ காலந்தானே வீட்லயே ஏதா போட்டுக்கலா
இப்ப வெயில் காலங்கம்மா அதனால காய்கறி வரத்து கொஞ்ச சரியில்ல அப்டி இப்டின்னு ஒரு சாக்
ம்
எங்க பாப்பு ஒரு பொரியல் பண்ணனும்னா அரை கிலோ ரெண்டுல பேருக்கு தா வரு அந்த ரெண்டு முடியு
தீவனாலே பாதி போயிடு
ம் ம் தோலே போயிருது
அதோ இது இது கூட பரவா இல்ல இது சொரக்கா அதுக்கு மேல
சொரக்கா பரவாயில்ல என்ன பொருத்த வரைக்கு ஒரு காய் இருந்தா கூட மேனேஜ் பண்ணிக்குவே ஏனா நீ இப்ப வால் சொர
உங்கள ஆமா ஆமா ஆமா
அதனால அது கொஞ்ச மேனேஜ் பண்ணிக்கலா ஆனா பீக்கங்க நெலமதா ரொம்ப மோ சோ
ஆமா சி சீவனாலே பாதி இலவே போயிடுது செரி எதோ ஒன்னு டைம் ஓட்ட வேண்டிய செரி ஏதோ ஒன்னு வச்சு ஓட்ட வேண்டியதா அப்றம் என்ன பண்றது
ஆ அ அந்தந்த டைமுக்கு எது அதிகமா வருதோ அத யூஸ் பண்ணிக்க வேண்டியதா
ஆமா அப்டிதா அந்த கீரையல்லா போட்டிட்ட இன்னு ஈஸியா இருக்கு
அ அ கீரியையு அதுவு கட் இருவதுருவ சொல்றாங்
அதுதா கொஞ்ச கொஞ்ச சிரமப்பட்டோம்னா நம்மளே வீட்ல போட்டுக்கலா நம்மளே மெயின்டண் பண்ணிக்கலா
சொல்றது ஈஸி இந்த கோழி கிட்டருந்தல்லா காப்பாத்துறது கஷ்டோ
ஆமா அதுவேன கரைக்டுதா அது இல்லைனா ஏதாவது ஒண்ணுத வச்சிக்க முடியு எல்லாத்தையு எப்டி வச்சிக்க முடியு செரி இரு நா ஒரு வேலலருக்கு அப்ற கூப்பட்ற
ஆ செரிப்பா